ஹலோ
ஹலோ
ஆ அது ரெக்கார்ட் ஆகலைங்க
பாக்லேயா ஏ
தெரில நீங்க பாத்தீங்ளா
எனக்கு காலில்ல ஆ ரெக்கார்ட் ஆச்சா நா பாக்கல நானா ஆனா வந்து ஒரு கால் காட்டுச்சு எனக்கு ஹலோ
ஆ ஹலோ இப்போ கேக்குதாங்க ஆ‌ இல்ல இப்ப வந்து நா பாத்ததுக்கு இப்ப பாத்தே அது ஆன மாரி காட்டல நா திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணி பாத்தே அப்பயு காட்டல நீங்க ஒரு தடவ செக் பண்ணி பாக்கிறீங்களா
எனக்கு நம்பர் காட்டுச்சே கால் நம்பரு
எனக்கு கால் நம்பர் காட்டுச்சி இப்ப பேசுறதும் காட்டுது ஆனா நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணா அது கம்ப்ளீட் ஆன மாதிரி காட்டல இப்ப ஒருவேள நம்மளே கால முடிக்காதனாலா அப்டி காட்டுச்சான்னு தெரில
ஆமா டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு லோ நா நீங்க கட் பண்ணிட்டீங்களோன்னு நெனச்சே
இல்ல இல்ல இல்ல நா லைன்ல தா இருந்தே
ஓஹோ
அப்றோ சொல்லுங்க
ம் லன்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ண போறீங்க லஞ்ச்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ண போறீங்க
உ தெரியலங்க வெஜ்ஜா தா இருக்கும் அதில் எந்த டவுட்டும் இல்ல
ஆமா ஏன்னா நேத்தே ஹெவியா சாப்பட்ருக்கீங்கல்ல
ஆமா அந்தண்ண காலையிலே எக்கு வேற வச்சு கொடுத்துட்டாங்க அதனால வாய்ப்பே இல்ல நல்ல மத்தியானத்துக்கத எனக்கு தெரிஞ்சு வெஜ் தா
ம் வீக்லி ட்வைஸ் த்து எங்க வீட்ல நான்வெஜ் இருக்கூ உங்க வீட்ல
எங்க வீட்ல எப்ப நெனச்சனேரல்லா
அப்டியா
நம்ம எடுக்குறோன்னு எடுக்கிறதுன்னு வேற இன்னொன்னு திடீர்னு சாப்புன்னுனு தோணு ஏதாவ்து வாங்கிட்டு வந்து சாப்பிடுறதுருக்குல்ல அந்த மாதிரி ஆ அந்த மாதிரியே வந்து வந்த கணக்கு வந்துரு
ம் ம் இந்த விரதம் செவ்வாக்கெழம வெள்ளிக்கெழம அதெல்லா நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்ளா
நா பியூர் நா ப்யூர் நான் வெஜிடேரியன்
ஓ வீட்லயு அளோ பண்ணுவாங்க எது சொல்ல மாட்டாங்களா
அதெல்லா சொல்ல மாட்டாங்க அவுங்களுக்கு தேவ நா சாப்ட்டா போது
ம் ஹும்
அவ்ளதா எங்கிட்ட அதெல்லா இல்ல
ம் இப்போ எதாவ்து சிம்பிளா வெரைட்டி ரைஸோ இல்ல சாம்பார் அந்த மாதிரி ஏதா வெச்சுக்கோங்க
ம் ம் அம்மா மட்டு இல்ல நா என்ன கேட்டே ஒன்னு ரசம் சாதம் இல்ல கேர்ட் ரைஸ் ரெண்டுத்துல எதாவ்து ஒன்னு ஓகே
ஓ அத விட சிம்பிளா
ஆமா போது நேத்து சாப்ட்ட ஹெவினஸ்க்கு செட் ஆகாது வேண்டா இது போது து ஆமா கொஞ்சமாது இது பண்ணாதா திரும்ப செட் ஆகூ பாடிக்கு இல்லைன்னா செட் ஆகாது ஆல்ரெடி வேற ரொம்ப ஹீட்டு வெயில் சீசன் இருக்கும் ஒங்க ஊர்ல மழ பெயுதா
நீங்க வேற வெயிலு சுல்லுன்னு சுட்டெரிக்குது
நீ இன்னைக்கி எங்க ஊர்ல கொஞ்சொ க்ளைமேட் கொஞ்சொ டல்லா தா இருக்கு அனேகமா மழ வருன் தா நெனைக்கிறே
எங்க ஊர்ல ஃபுல்லா வெயில் தாங்க போன வாரொ கொஞ்ச லைட்ட இருட் டிட்டு இருந்துச்சு கிளௌடியா இருந்துச்சு ஆனா எதிர்பாத்த அளவுக்கு மழ வர்ல சும்மா வந்து அஞ்சு நிமிஷொ அப்டியே தூறிட்டு போயிடுச்சு ஓ
க ஆக்சுவலா வெள்ளிக்கெழம வெள்ளிக்கெழம இல்ல வியாழக்கெழம ஈவ்னிங்கே வந்துட்டு அண்ண வீட்டுக்கு போய்டோ ஸோ அப்பயே போகம்போது எங்க ஊர்லேந்து வேற ஊர்க்கூ கேக்குதா அதா வேற ஒரு ஊர வேற ஒரு ஊர க்ராஸ் பண்ற வரைக்கூ ரெண்டு மூணு மணி நேரொ பயங்கரமழ கார்ல கார்ல அந்த இத வைப்பர வச்சு இது பண்ணிட்டே இந்த மாரிதா இருந்தது ஏன்னா ங்க வீடு போறோ ஒரு ஆஃப் பெனார் ஒரு ஊர க்ராஸ் பண்ணும்போத கொஞ்ச ஒரு அஞ்சு நிமிஷம் கேப்பு எனடா நா இந்த ஊர்ல மழையே இல்ல வெறிச்சுருக்குன்னுப்பா திரும்ப அடுத்த செகண்ட்ல திரும்ப இப்ப ரொம்ப மழை எங்க விட்ல சொல்ற என்ன மழைக்கு பைத்தியத்தியம் முடிச்சிச்சா எதுக்குப்டி ஏனா அப்புடிதா இருந்துது கொஞ்சோ ப்ரேக் ஒரு அஞ்சி நிமிஷொ திரும்ப ரொம்ப மழ திரும்ப ஒரு அஞ்சி நிமிஷொ ப்ரேக் திரும்ப ரொம்ப மழ அப்டி பேஞ்சிச்சி இது என்னடா இது இப்டிருக்கு இப்புடி ஒரு மலய நானு நானே பாத்ததில்ல இந்த ஊர்ல அப்டிங்ற மாரி இருந்துது அப்ப திரும்ப இந்த ஊர்ரு அப்றோ எடைக்கடைக்க ப்ப கொஞ்சோ ஒரு நாள்விட்டு ஒரு நாள் நல்ல மழ பெய்து நல்ல சூப்ரா மழ பெய்து திக்கு ம் அ
பண்றது நல்ல தா இருக்கு ஆனா என்ன ஒண்ணு கொஞ்சோ அப்டியே நஷ னுநஷன்னு ட்ரெஸே ஈரமாய்ட்டாதா கொஞ்சோ அப்டியே இதுவாருக்கு
போறது எங்ளுக் ப்ரச்சன இல்லே இன்னொன்னு அந்த மாரி
ம் ம் ம்
மலையில முன்னாடி போறவங்க முன்னாடி போற வெஹிக்கிள்ளோட லைட்டு மட்டுதா தெரிஞ்சிது பேக்லைட் மட்டு ஒன்னுமே தெரில அவ்ளோ மழ ஆமா அப்ப நம்ளால இன்னொன்னு சைட்லருந்து போறவன்ன சல்லுனு அடிச்சா ஃபுல்லா கண்ணாடி ஃபுல்லா மண்ணாயிரு சகதியாயிருல்ல
ம் ம் ஆமா
நாங்ளே போ அவ்ளோ ஸ்லோவாதா போனோ இத்தனயு கார்ல போம் மழைல்ல ட்ரா மழைழ ஓட்றது கொஞ்சோ ரிஸ்கி அதுனால கொஞ்சோ ரொம்ப ஸ் லோவா பாத்து பாத்து தா ஓட்னாங்க இத்தனைக்குமே கடசேரி அப் அப்போ நெனச்ச நல்ல கார் நல்லா க்ளீன் ஆயிடுச்சு அப்டி சொல்லிட்டு நெனச்சோ கடைசில ஒரு சின்ன கார்காரே வந்து கரெக்டா முடிஞ் சி எல்லா வெ வெறிசிட் போணுக்கு அங்க வந்துட்டு சல்லுன்னு ஒரு சின்ன ஒரு தண்ணியில வந்து சல்லுன்னு அடிச்சுட்டா கார எல்லா திரும்ப சகதி ஆய்டுச்சு அட பைத்தியக்காரா ஏண்டா இப்டி பண்
திரும்ப திரும்ப கொஞ்சோ பொய்ட்டு வந்துருக்லால கார் எடுத்துட்டு மழையில
ஆ அ ஐய்யோ அவ்ளோ நேரோ இல்ல ஒரு வாழ்க்கயே வெறுத்துருச்சுங்க அய்யோ சாமி மழய நிப்பாட்டுங்க மாரி ஆய்டுச்சு எவ்ளோ மழ இன்னொன்னு சீக்ரமா போற ஊருக்கு ரொம்ப நேரோ ஆன ஆய்டுச்சுல மழைல க்லோவா ஓட்றனால ஆ அது ஒன்னு அதனாலயே இவிங்க கார்ல ஏர்னனோனைய தூங்கிடுவாங்க ரெண்டு பேரு எப்பவுமே கொஞ்ச நேரோ பாத்தாங்க அப்றோ தூங்கிட்டாங்க நம்பளுக்கு ஒக்காந்து வர முடில எவ்ளோ நேரோ ஐயோ சாமிங்ளா கொஞ்சோ நிப்பாட்டுங்க போதுங்கிற மாரி ஆனா எனக்கே வித்தியசமா இருந்துது இவ்ளோ மழைல இன்னொன்னு டீ காஃபி கூட நிப்பாட்ட முடில எறங்கி போயி நடந்து போயி பார்க் பண்ணி போயி உள்ள கூட்டிட்டு பிள்ளைங்ள போறே நனஞ்சிரு ஃபுல்லா இன்னொன்னு வந்தெனா அப்டி நனசிட்டு வந்தா கார் ஃபுல்லா தண்ணி ஆயிரு அப்றோ நச நசனு ஆயிரு அதனால பூடிக்காமயே வந்து திரும்ப ஊருக்கு போய்ட்டுதா அங்க போய் புடிச்ச மாதிரி இருந்துச்சு திரும்ப எங்க மழ நின்னுச்சோ அதுக்கப்றோதா குடிச்ச மாதிரி இருந்துது ஆமா எதோ மழ டைம்ல்ல இது வந்து சூடா சாப்புட்ணு தோணு யூஸ்வலாவே எல்லாருக்குமே ஒரு டீயோ ஒரு சூட எதா சாப்புட்னு சோ அந்த மாதிரி டைம்ல எங்கயுமே நிப்பாட்ட முடியிலனோனே ரொம்ப காண்ட ஆய்டுச்சு ஒரு மாரி ஐயோ மழையே போது நில்லு அப்டின் சொல்ற அளவுக்கு நல்லாருந்துச்சு ஆனா இந்த ட்ரிப் ஒரு மாதிரி நல்லாருந்துச்சு
ஆனா ஊருக்கு வந்தா திரும்ப வெயில் தானே
ம் குற்றாலத்துல நல்ல க்ளைமேட்டுங்க பயங்கர க்ளைமேட்டு நல்லான்ச்சு ஆனா தண்ணி வர்ல தண்ணி பெருசா இல்ல அங்கக்கு பெருசா இது இல்ல ஆனா காத்து செம்ம காத்து அடிச்சது
ஓ அப்ப அந்த அருவிலல்லா நீங்க குலிக்கிலியா
குளிச்சோ பாலாறுல நல்லா தண்ணி வந்துச்சு ஓல்டு கு குற்றாலம் தண்ணி வந்துச்சு அப்ற ஐந்தருவியில வர்ல அப்ற இன்னொண்ணு போனமே குளியருவிலயு வர்ல
ஓ
ஆனா பாலாறுல்லா நல்லார்ந்துச்சு பசங்க உட்காந்து குளிக்கிற மாரியே இருந்தது நெறையா அந்த கல்லல்லா போட்ருந்தாங்ளா அந்த பெரிய பெரியப் பார மாறி இஞ்ச்சு அதுல உக்காந்துட்டு அவிங்க வந் அவங்க ஒக்கா அவங்களுக்கு இடுப்புக்கு ஏத்த மாரி தண்ணி இருந்தது ஸோ உக்காந்து அந்த கல்ல போட்டு வெளாண்டுட்டு இருந்தாங்க ஆனா என்ன மேல இருந்து அவ்ள இதுல வரு சம்ம ஜில்லுன்னு இருந்தது தண்ணி ஐஸா இருந்தது அப்ற போக போக அது ரொம்ப இதாயிடுச்சு வாம் ஆயிடுச்சு
ம்
நல்லாஞ்ச்சு இவங்கதா அந்த கொரங்க பாக்க அத பாக்க அதெல்லா பாத்தாவே அ ரொம்பவே மங்க்கி மங்க்கி மங்க்கி மங்க்கி அப்புட்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப நல்லா எக்ஸைட் ஆய்ட்டாங்க ஆதனால எல்லா ஓகேதா அவங்களுக்கு இன்னொன்னு வெளில சாப்புட்றது வெள்லதானே சாப்ற மாதிரி இருந்தது அதுமே ஒன்னும் செட் ஆகல
ஆமா வெளி சாப்பாடு அப்டிதா
என்னதா பெரிய ஹோ
என்ன இருந்தாலு நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு டீ போட்டு குடிச்சுட்டு நம்ம வீட்டு சாப்பாடு ஒரு வேல சாப்ட்டாதா
நல்லா அங்கேயுமே நல்லா நான்வெஜ்ஜா நல்லா வீட்டுக்கு வந்தது தயச ரசத்த பாத்த தேனாமிர்தமா தெரிஞ்ச்சு ஏன்னா அங்கேக்கு போம் இப்ப வெளில டூருன் போம்போது ப்ரேக்ஃபாஸ்ட் மட்டுதா ஓரளவுக்கு சுமாரா நம்ப ஆவரேஜ் மத்யான மத்தபடி லன்ச்சுக்கு நைட் டின்னருக்கு எப்போமே நான்வெஜ்தா சாப்ற மாரி இருக்கு
ம்
அ என்ன சாப்ட்டாலு அதனால அது ஒன்னு செட் ஆக மாட்டேங்குது வீட்டுக்கு வந்தொன்ன ரசத்த காட்டுங்கடா கண்ல அப்டிங்கற மாரி இருக்
ஹும் ஹும் ஹும்
எங்ளுக்கு அப்டிதா இருந்தது வீட்டுக்கு வந்தோன்னே கேட்டது மொதல்ல தயவு செஞ்சு ரச வைங்கப்பா வீட்ல ரசம் மட்டு வைங்கப்பா வேற ஒண்ணு வேணாம் அப்பன்னிட்டாங்க கடைசில நேத்து நான்வெஜ்தா சாப்ற மாரி ஆயிடுச்சு அதே உண்மதா கடைசில நேத்து நான்வெஜ்தா சாப் ஃபுல்லா எடுத்தோமா அதனால வாழ்க்கையே வெறுத்துடுச்சு எங்ளுக்கு இனிமேல் நான்வெஜ்ஜே போக்கூடாதுங்கிற லெவல் ஆயிடுச்சு ஒரு ஒரு வாரத்துக்கு வெஜ்ஜுதா
வெஜ் போர் அடிக்கிற வரைக்கு இதுவே கண்ட்டின்யூ பண்ணுங்க
ஆமா அப்டிதா இருக்கு இனி அடுத்தது நான்வெஜ் எப்படா சாப்பிட்ணுங்கிறளவுக்கு வந்ததுக்கப்புற சாப்பிட்ணும்னு மைண்ட் செட்ல இருக்கே நானு
ஹும் ஹும்
இப்ப சீண்ட மாட்றோ மத்த டைம்ல என்ன சா வேஸ்ட் வேஸ்டானா ஆய்ட்டு போட்டு அப்பிடிங்க லெவலுக்கு ஆயிடு அவ்வளோ நறைய சாப்ட்டு சோ மூஞ்சில அடிச்சிருச்சு ஒரு மாரி அந் மாரி இருக்கு இப்ப எதாவத் சைட் டிஸ் வெச்சு வெச்சு இந்த எக்கு இந்த மாரி வெச்சு வெச்சு உள்ளார அன்ப்பவேண்டிதா அப்டினு சாப்டுட்டுருக்கோ
இந்த அம்மாவாச டவ டைம்ல அப்பெல்லா கூட அ நான்வெஜ் சாப்டுவீங்களா
இல்ல இல்ல அப்பொல்லா ஃபாலோ பண்ணுவோ அது அப்பப்ப க அப்போ கம்பல்சரியா இல்ல அந்த டைம்ல செல குறிப்பிட்ட டைம்ல சாப்பிடாம இருக்கல இருப்போ மத்லபடி யூஷ்வலா தோணுச்சுன்னா சாப்ட்ருவோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா இந்த நாள் சாப்பிட கூடாது அப்படி இல்ல ரொம்ப ஸ்ட்ரிட்டாலா ஃபாலோ பண்ண மாட்டோ தோணுதா வெச்சிருக்கா சாப்புண்ணு தோணுதா போயிட்டு வந்துருவோ அந்த மாரிதா ஸ்லோதா இல்
அ சில பேர் சாப்பாட்டுக்காகவே வாழறோ அப்டின்னுட்டு அ சாப்டுவாங்க
றோ
இல்ல புடிச்சத புடிச்ச நேரத்துல அ சாப்டின்னு
ஆ ஆமாங்க அதேன்மோ உண்மதா பிடிச்ச நேரத்துல சாப்ட்ருனு இல்லன்னா அத அந்த அந்த டைம் அந்த அப்டி தோன்ற அந்த இது கிரேவிங் வந்து திரும்ப அப்றோ ஒரு மாதிரி இரு அது அந்த டைம்ல நல்லாருக்கு ஒரு மாரி அப்பா திடீன் ஒரு மாரி ஆத்ம திருப்திய
அது கொஞ்சோ லேட்டா நம்ம கைக்கு கெடச்சா நமக்கது சாப்ட்ட ஃபீலே இருக்க மாட்டங்து
நா இப்ப எப்டியே சொல் மழை பெய்யும்மோத் திடீன்னு ஒரு சல்ல சூடா ஒரு டீ ஒரு வட பஜ்ஜி சாப்பிடணு அது அந்த டைம்ல தா அந்திருக்கு அந்த ஃபீலு மழ நின்னதுக்கப்புற நா வாங்கி தரேன சொன்னா நம்மளுக் அந்த ஃபீல் இருக்காது இருக்காதுல்ல அந்த மாதிரிதா
ஆமா
ம் செரிங்க வெக்கவா ஆ இப்பண் இல்லயா பத்து நிம்ஷ ஆய்ர்ச்சி நானே கட் பண்றே ஆ ஆ ஓகே ஓகேங்க ஆ
ம் ம்